கரெக்டா வணக்கம் தோழி எப்டிருக்கீங்க
நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே தோழி
என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சா
நா சாப்ட்டே தோழி
அப்டியா ஆமா தோழி சாப்ட்டாச்சு
ஆ சரி தோழி காலேஜ்லா போனீங்ளா தோழி
சாட்டர்டே யாரு தோழி காலேஜ் வச்சுருக்கா
அப்டிங்ளா தோழி சில நேரொ ஸ்டடி போல வப்பாங்கள தோழி அதா தோழி கேட்டே
இல்ல தோழி ஸ்டடியெல்லா வக்கல தோழி வீட்ல தா தோழி இன்னக்கிருந்தே
சரி தோழி இன்னக்கி நைட் என்ன சாப்ட்டீங்க தோழி
இன்னைக் நைட்டு ப்ரோட்டா சாப்ட்டே தோழி
சேரி சேரி தோழி ப்ரோட்டாவு என்ன சாப்ட்டீங்க
ப்ரோட்டாவு சால்னாவு சாப்ட்டே தோழி
சேரி தோழி சேரி தோழி
நீங்க என்ன சாப்ட்டீங்க தோழி
நானு ப்ரோட்டா தா தோழி சாப்ட்டே ப்ரோட்டாவு தந்தூரியு சாப்ட்டே தோழி காளான்
அப்டியா தோழி
ஆமா தோழி ஆமா
இப்ப தா தோழி வீட்டுக் வந்தீங்ளா
ஆமா தோழி ஆமா தோழி கொஞ்சொ நேரொ ஆச்சு தோழி பத்து நிமிஷொ ஆச்சு
அப்டியா தோழி
ஆமா தோழி
அப்புறோ தோழி காலைல இருந்து என்ன பண்ணீங்க
கால்த்திலேருந்து என்ன தோழி பண்ணே கால்த்தே எல்ச்சே தோழி அம்மா ஒரே திட்டுத் தோழி லேட்டாச்சுன்னு
ஏ தோழி
வெளிய போனுன் சொன்னேல்ல தோழி
ஆமா தோழி ஆமா
அப்டியே கால்த்தே எழுச்சு ரெடி ஆய்ட்டு ஒட்னே ஆட்டே புடுச்சு வெளிய போய்ட்டோந்தோழி ஆட்டோ காரர் சுத்தி எடுத்து கூட்டு போனாரு தோழி நாலு கிலோ மீட்டர் எக்ஸ்ட்ரா
ஆ பின்ன ரோடுலா தோழி போட்றாங்க அனால சுத்திதா தோழி போவ் வண்டி எல்லா
ஆமா தோழி இது வந்து ரொம்ப சுத்திட்டாரு தோழி அப்றமா போய்ட்டு
ஆ போய்ட்டு
போயிட்டு கொஞ்ச நேரோ இருந்தோ தோழி இருந்துட்டு அதுக்கப்றோ அண்ண வீட்டுக்கு போனோ தோழி ஒவ்வொரு ஆளுக்க வீட்டுகா போய்கிட்டு அங்க ஏதோ ஒரு பள்ளில ஏதோ ஒரு இது தோழி அங்க ஒரே சவுண்டா இருந்துச்சு அப்றமா ஆமா தோழி ஏதோ ஆண்டு ஒரு வருஷோ ஆண்டு விழா அந்த மாரி ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருந்து தோழி
அப்டியா தோழி இங்க சவுண்டே கேட்ட மாரி தெர்ல தோழி
இங்க வேற எடத்துலதா இருக்குங்க தோழி பள்ளித்தெரு கிட்ட தோழி
ஆமா தோழி ஒரு வேள அங்க ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டூ வச்சிருப்பாங்க தோழி அனால அங்க மட்டூ கேட்ருக்கு தோழி
ஆமா தோழி அப்புறமா இருதோ தோழி இருந்தப்போ சாப்ட்டு போங்க சாப் ட்டு போங்க சொல்லி சாப்டு பத்து மணிக்கி வந்தாச் தோழி
அப்டியா தோழி
ஆமா தோழி
இருந்துச்சு தோழி நாங்க ஃப்ரெண்ட்ஸல்லா சேந்து ஆத்துகு போலா நெனச்சோ தோழி அப்புறோ ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்திடாங்க தோழி
ஏ தோழி
வர்ல தோழி அவுங்க நா மட்டு அப்டி போய்ட்டு வந்தே தோழி
அப்டியா தோழி
ஆமா தோழி
செரிதா தோழி ஹென்னா ஆறா வந்து நல்ல ஸ்டெய்ன் வந்துருக்கு தோழி
ப்போத்தோழி ஸ்டெய்ன் பிச்சர் அனுப்பி உடுங்க தோழி
ஆமா தோழி உங்களுக்கு நா பிக் அனுப்புறே தோழி காலைல ஃபோட்டோ எடுத்து
கண்டிப்பா கண்டிப்பா அனுப்புங்க தோழி நாளைக்கி தானே தோழி உங்களுக்கு கல்யாண வீடு ட்ரெஸ்ஸல்லா ரெடி பண்ணிட்டீங்ளா தோழி
ஆமா தோழி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு தோழி மத்யமே ரெடி பண்ணி வச்சாச்சு
இன்னக்கி மருதாணி ஃபங்சன்தான தோழி
ஆமா தோழி இன்னக்கி நைட்டு ஆமா தோழி
ஆ வற்ர வழில பாத்தே தோழி செம்ம டெக் ரேஷன் தோழி சூப்பரா இருந்துச்சு தோழி டெக்கரேஷன்
அப்டியா தோழி
ஆமா தோழி ரீல்ஸ்லலா பாக்க கூடிய டெக்கரேஷன் தோழி ப அ ஸ்டேஜு எனக்கு தெரிஞ்சு பொண்ன போட்டு கரக்கி வீடியோஸ்லா எடுப்பாங்கன் நெனக்கிறே தோழி
அப்டியா தோழி
ஆமா தோழி கொஞ்சோ அது உங்க ஊரூ பசங்களல்லா பாத்தே தோழி அங்கதா இருக்கறாங்க இன்னு
அப்டியா தோழி
ஆமா தோழி
சரி தோழி நாளைக்கு தா தோழி போவனு காலையிலே முழிச்சு கெளம்பணு தோழி
சரி சரி தோழி
ஆமா தோழி வேற
என்ன சாப்பாடு சாப்ட்டீங்க நயிட்டு நீங்க புரோட்டா சாப்ட்டீங்களா
ஆமா தோழி
சரி சரி தோழி நீங்க படிச்சு முடிச்சுட்டு என்ன ஆளான்ட்டு இருக்கீங்க தோழி
படிச்சு முடிச்சிட்டு ஒரு கம்பெனில போய் வேல பாக்கலாம்னு இருக்கே தோழி
சரி என்ன மாதிரியான கம்பெனி இங்க கெமிஸ்ட்ரில்ல தோழி எடுத்துருக்கீங்க அப்புற என்ன கம்பெனி வேல
லாப்லா உண்டுலா தோழி
அப்டிய ஓகே ஓகே
ஆமா தோழி அதுல போய் எதாவது ரிசர்ச் பண்ற மாரி எதாவது புதுசா ஏதாவது கிரியேட் பண்ற மாரி அப்டி வேல பாக்கணு நெனச்சிருக்கே தோழி கெடக்கணும்லா தோழி நமக்கு வேல
கண்டிப்பா கண்டிப்பா தோழி உங் நல்ல மனசுக்கு கெடைக்கு தோழி கண்டிப்பா வேல
செரிதா தோழி அதா அதுக்குனு கொஞ்சோ ரிஸ்க் எடுத்து படிக்கணு தோழி
கண்டிப்பா தோழி எப்பவுமே ஒரு நல்ல நெலமைக்கு வரனுனா படிக்க வேனு தோழி
ஆமா தோழி கொஞ்ச கஷ்டப்பட்டு படிச்சா தா தோழி அதுக்கு முன்னேற முடியு
ஆமா தோழி கண்டிப்பா
ஆமா தோழி
ம் செரி தோழி அப்புறமா ஆ என்ன தோழி
லையில இருந்து சும்மாதா தோழி இருந்தே காலையில முழிச்சே சாயா குடிச்சே ஓ அப்புற வந்து சும்மாயே மெஹந்தி வச்சே தோழி அ ரைட்ல வச்சிட்டே ஆமா தோழி ரைட் ட்ல வச்சே வற வந்து ஓரு லெப் பில்ல பின்னாடி மட்டு நேத்து நைட்டு வச்சிட்டு தூங்ன தோழி ஃப்ரெண்ட்ல வெக்கல தோழி அது ஃப்ரெண்ட மட்டு வச்சிட்டு அப்புற நெய்ல லெஃப்ட் நெய்ல மட்டு வச்சிட்டு அப்டியே இருந்த தோழி இன்னைக்கு அதுக்கறோ சாயங்கால போல சாப்ட்டுட்டு ச பசிக்கவே இல்ல தோழி செரின் சொல்ட்டு சாய்ங்கால ஒரு நால் மணிக்கு தா சாப்ட்ட தோழி சாப்ட்டுட்டு அப்புற வந்து படிக்கனுன் நெனச்ச தோழி ஒரு ஆல்வோ ஆறு மணிக்கு படிக்க ஆரம்பிச்சி எட்டு மணி வர படிக்கனுன் நெனச்ச தோழி கொஞ்ச ஒர்க் இருந்தனால படிக்க முட்ல செரி நாளைக்கு கல்யாண வீட்டு வே போய்ட்டு வந்து பாத் துக்லா அப்டின் சொல்லி விட்டுட்டே தோழி
செரி தோழி செரி தோழி கல்யாண வீடு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்ளா தோழி
ஆமா தோழி
செரி செரி தோழி ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க தோழி நா லா கல்யாணத்துக்கு போய் வருஷ ஆவுது தோழி
எங்க போட்டு தோழி என்ஜாய் பண்ண எங்க வீட்ல அம்மாட்ட சொல்லிட்டே இருந்தது தோழி கல்யாண பொண்ணுக்கு ஜாலியா இருக்கும்லா ஜாலியா இருக்கும்லா நாளைக்கு கல்யாணோ கல்யாணோ
ஒரு அசையா தோழி கல்யாண் பண்ணனுனு
அப்புல்லா இல்ல தோழி இருந்தாலு கல்ய நாளைக்கு கல்யாணோ அப்டின் சொல்லு போது ஒரு எக்சைட்மெண்டா இருக்கும்லா தோழி பொண்ணுக்
கண்டிப்பா கண்டிப்பா தோழி பய சேந்த பதற்றமா இரு ஆ சொல்லு
என்ன தோழி
பயம் தோன் பயத்தோட பதற்றமாவு இருக்குல்ல தோழி
ஆமா தோழி அதுவு கரெக்ட் தோழி பட் இருந்தாலு சந்தோஷமா இருக்கு இல்ல தோழி
பிரச்சன ஆச்சி
நாளைக்கு விடிஞ்சா கல்யாணோ அப்டின் ஒரு எக்சைட்மெண்ட்
ஆமா தோழி ஆமா தோழி ஆமா தோழி இப்பவுள்ளவங்க போட்டோஸ் எடுக்காம எங்க தோழி கல்யாணம் பண்றாங்க
ஆமா தோழி அதுவு கரெட்தா தோழி
அப்புறமா வேற என்ன சொல்லுங்க தோழி
நாளைக்கு கஷ்ட என்னனா சாப்டறது எப்டிதா தொழுத்தி சாப்ட அப்றன் முழ்ச்சிட்ருக்க தோழி ஏன்னா கூட்டமா தோழி இருக்கு இருக்கும்டா தோழி
இந்த மண்டபத்துல அவ்வளவு நெரிசல் இருக்காது தோழி விசாரமா இருக்கலா தோழி
அப்டியா தோழி பட் இருந்தாலு நெறய ஆட்களல்ல தோழி கூப்ட்ருக்கு
நெறய ஆட்கள் இருக்கலா தோழி அந்த அளவுக்கு விசாரமா இருக்கு தோழி அவங்க கதவல்லா பூட்டிருவாங்க தோழி கொஞ்சோ கொஞ்சோமாதா தோழி கதவ தொறந்து அனுப்புவாங்க
இருந்தாலு லைன்ல கியூல நின்னு போற மாதிரி தா தோழி இருக்கு
நீ ஏ தோழி அதெல்லா பதட்டப்படுத்துறீங்க மொத பந்தியே எழுந்துடுங்க தோழி
போனுல தோழி மொத பந்திக்கு
ஆமா தோழி அதுவு சரி தோழி பாத்துக்கங்க
அது கூட பிரச்சன இல்ல தோழி நம்ம சாப்ட்டு இருக்கு போது யாராது பாத்துட்டு இருந்தா எப்டி தோழி சாப்ட தோணு
ஆமா தோழி யாரு தோழி உங்கள பாத்தா
நம்மள ஆப்போசிட்ல உள்ளவங்க நம்மளே குறுகுறுனு பாத்துட்டு இருந்தா
அடுத்த வீட்ல நம்மளு சாப்புட்ணு அப்டிலா பாக்க கூடாதுனா
அதுவு கரெக்ட் தா தோழி
ஆமா தோழி
இருந்தாலு என்னாச்ச தோழி அன்னைக்கு தா உங்ள்கிட்ட வந்து சொன்னம்னா தோழி பூச்சை வந்து மூணு குட்டி சோட்ருக்கு வெளிய உள்ள பூச்ச எங்க வோடு அந்த பூச்சையோட குட்டிகள் இருக்கு தோழி கல்ல இறந்துட்டு தோழி
ஐயையோ ஏ தோழி அப்டியாச்சு
என்னாச்சுன் தெரில தோழி நைட்டு வந்து வெளிய எங்கயோ போயிருக்கு போல காலைல வந்து வாப்பா முழிச்சு பாத்துருக்கு தோழி தெருவுல கேட்ட தொறந்து வெளிய பாத்துருக்கா பூச்சைக்கா வரல வீட்டுக்கு வரலன் சொல்லி பா தா அது போ அந்த அந்த சைட்ல போஸ்டர் கிட்ட இறந்து கிடந்திருக்கு தோழி
ஐயையோ எதுனால என்ன ஏதுன் தெரிஞ்சுருச்சா எதாவது கடிச்சிரு
ஆமா தோழி எதோ இது கீரிப்புள்ள எதோ கடிச்சிருக்கு போல
ஏ உங்க ஏரியால கீரிப்புல்லலா வருது பாட்டு சைடா இருக்கீங்க
இங்க எங்க வீட்டுக்கு நேரா தோப்பு வேற வந்து ஃபுல்லா ஆமா தோழி காட்டு செரிங்க வீடு எல்லா தள்ளி தள்ளி தா தோழி இருக்கு
ஆமையா தோழி
ஆமையா
இப்ப எதோ சொன்னீங்க தோழி ஆமனு
ஆம இல்ல தோழி இது தோப்பு தோழி கா வீடெல்லா தள்ளி தள்ளி இருக்கு தோழி ஆமல்லா வீட்டுக்கிட்ட கெடையாது தோழி
சரி எ காதுல எங்க வீடல்லா ஆமன்னு கேட்டுச்சு தோழி அதா நா வீட்டுக்குல்ல எப்டி ஆமன்னு பாத்த தோழி சாரி தோழி
ஆமல்லா வராது தோழி வீட்டுக்குள்ள
செ ரி செரி தோழி கீரிபிள்ளலா உங்க வீட்டுக்குள்ள வந்துருக்கா தோழி
வீட்டுக்குள்ள வந்ததில்ல தோழி வெளியதா வச்சி பாத்துருக்கோ அது கிராஸ்ஸாகி போகு தோழி எங்க வீட்
ஃபுட் எல்லா வச்சு குடுத்துருக்கீங்களா அதுக்கு
இல்ல தோழி கீரிபிள்ளைக்கி ஃபுட் எல்லா வெக்க மாட்டோ தோழி
அப்டியா தோழி சரி சரி ஒருக்கா நாங்க சைனா போனப்ப அதெல்லா சாப்ட்டாங்க தோழி நெறையா பேரு
அப்டியா தோழி நீங்க சாப்
அம்மா ஆமா தோழி நா எனக்கு ரொம்ப டேஸ்ட் பிடிக்கல தோழி டேஸ் ட்டு லைட்டா பிச்சி வால் சைடு சாப்ட்டே தோழி ரொம்பல்லா ஒண்ணு நல்லால்ல தோழி
அப்டியா தோழி ஆனா அது டேஸ்ட் கொஞ்ச கம்மியாதா ஆ ஆமா தோழி மீன் காலை வணக்கம் தோழி நன்றி வணக்கம் ஆ இரவு வணக்கம் தோழி நன்றி வணக்கோ